அம் நல்லா இருக்கே சாப்ட்டீங்ளா
ஆ சொல்லுங்க தோழி ஆ
சாப்டிங்ளா ம் நீங்க வெளியூர் பயணங்கள்லா போய்ட்டு தோழி பெய்ருக்கீங்களா சுத்தி பாத்ருக்கீங்களா வெளியூர் பயணங்கள்லா உங்களுக்கு புடிக்குமா
லீவு பயணங்கள்னா ம் டூர் மாரி சொல்றீங்ளா
சமீபத்துல எங்கெங்க சமீபத்துல ஏதாது ம் முக்கியமான ஃபேமிலியோட நிகழ்ச்சிகள்லாம் போயிருப்பீங்கல்ல நெறைய எடத்துங்களுக்கு தரங்கம்பாடி போயிருப்பீங்க நாங்கலாம் போனோ அப்புறம் இந்த ம்ம்ம்
ஆமாம் போ தோழி இந்த இது தரம் ஆமா அஹ் அந்த தரங்கம்பாடிக்கு வந்து அறுவதாம் கல்யாணதுக்கு போயிருந்தோம் தோழி அதுக்கு வந்து பாத்தீங்ன்னா ன்னு பத்து பேரு பதுனஞ்சு பேருன் சொல்லி ஒரு சின்ன வேன புடுச்சு அத பத் பாத்தீங்கன்னா முப்பத்தெட்டு பேரு கிட்ட வந்துட்டாங்க ஜோடி ஜோடியா எல்லா வர ஆரம்ச்சிட்டாங்க ஏ வரவுங்கள தா நம்ம சொல்லி தானே வந்தாங்க தவிர்க்க முடியாதுல திருப்பி நல்ல வேல நம்ம ட்ராவல்ஸ் வச்சு க்கனால நம்மல்ட்ட இந்த ரெண்டு கார போட்டு எல்லா அள்ளி போட்டு கெளம்பிட்டோம் போயிட்டு ம் நல்லா அ அறுவதாம் கல்யாணம் பண்ணி ட்டு அதுக்கப்புறோ பக்கத்துலே தரங்கம்பாடி இருக்குது சேரி அது ஒரு அனுபவம் தானே இவ்ளோ தூரோ வந்தாச்சு அத பாத்துட்டு போவுமே கடற்கர அந்த நண்டு புடுச்சாங்க மீனு புடுச் தாங்க நெறய அத பாத்தோ இப்ப ஃபோட்டோஸ்லா எடுத்துட்டு அங்க போய் நின்னுட்டு எல்லா க்ரூப்பா எல்லாருமே அதா ப்பொம் புள்ளைங்க பைய மா சும்மோ ஒளுக்காந்துட்டு அம் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாரையும் கூட்டிட்டு போயிருந்தோ போயிட்டு எல்லா ஜாலியா என்ஜாய் பண்ணிட்டு வந்தோ அது ஒரு அனுபவம் அதுக்கப்புறோம் பாத்தீங்கன்னா அஹ் இதுக்கு அரியலூர் போயிருந்தே எங்க பொண்ணு வீட்டுக்கு அங்க பேரனுக்கு பிறந்த நாள்னு சொல்லிட்டு அங்க போயிருன்னா அதாவது இந்த ப்போ இந்த போன வருஷத்துலருந்து இப்ப இதுக்குள்ள பாத்தீங்கன்னா நெறைய இடங்கள் தா
நாங்க நெறையா சிவன் கோயிலா போனோ தர அந்த இதுல இருந்து திருக்கடையூர்லருந்து அப்புறம் தஞ்சாவூர் கோயில்ல இருந்து இந்த கங்கை கொண்ட சோழபுரம்
டூரு போய் கங்கைகொண்ட சோழ அப்புறம் அங்க பக்கத்துலேயே பொண்ணு வீடு இருக்குன்னா அரியலூர்ல இருந்து ஒ கொஞ்ச உள்ளப் போனா அஹ் அரியலூர் தாண்டி கங்கைகொண்ட சோழபுரம்னு சொல்லிட்டு அங்க போனோ அங்க போணுன்னா அங்க பாத்தீங்ன்னா ரொம்ப ப ப் அந்த ராஜராஜ சோழ சோழனோட பையன் அங்க அவரு கட்டிரு க்குறது கடிகாலங்களில் அது பாத்தீங்னா சிவலிங்கத்துல இருந்து அந்த புராண கதையெல்லா கல்வெட்லே எழுதிருந்தாங்க அதெல்லா நின்னு நேரெல்லா நாங்க அங்க போய் நின்னுட்டு கொழந்தைங்களெல்லா வச்சுட்டு அந்த புல்வெளில எல்லா ஆடிட்டு பிள்ளைங்கள வெள யாடவிட்டுட்டு அது யானகிட்ட இருந்த ஃபோட்டோ நெறையா எல்லாம் பண்ணி என்ஜாய் பண்ணோ பார்த்துட்டு அப்றோ வந் த அது வந்து அப்ப அ பொண்ணு வீட்டுக்கு போனோனலா அந்த ஒரு வாய்ப்பு கெடச்சது எங்களுக்கு செரி இங்க என்ன போலா இங்க என்ன இருக் குனோன இந்த கோயில பத்தி சொன்னாங்க செரி நம்ம போய் பாத்துட்டு வருவோமேன்னு கரெக்டா அந்த கோயிலுக்கு போனோ அதாது தஞ்சாவூருங்க அவருக்கு இப்ப அப்பா கட்னாருன்னா ஆச்சிரியர்ட்ட சொல்லி இது வந்து பைய கட்னாருன் சொன்னாங்க அ இப்ப கூட எடைல மோடி வந்துட்டு போனாரு அந்த கோவிலுக்கு தா அந்த சிவன் கோயிலுக்கு மோடி அவரு
ராஜேந்திரன் சோழனா அந்த கோயில் ம் ம் ம்
அதனால பா அது அந்த இதுன் பாத்தோ அதுக்கப்ற பாத்தீங்னா ஆ ராமேஸ்வரம் போனோ அதுக்கப்ற பாத்தீங்க னா இதுக்கு திருச்செந்தூர் போய்ட்டு வந்தோ அப்ற இப்ப எடைல பாத்தீங்னா இன்ன நெறையா ஊரு போனோ அப்டி எடையில பாத்தீங்னா எங்க பையனுக்கு வந்து திருமணம் வந்து பேசி முடிச்சிருந்தோ அதுக்கு வந்து பாபநாசங்கிறதுனால அ நம்ம கா நைட்டே ட்ராவல் பண்ணதுனால எங்கேயாவது குளிச்சுட்டு அதுக்கப்புறம் அவுங்க வீட்டுக்கு போலான் சொல்லிட்டு ஒரு கோயில சிவன் கோயில் தான் அது பாபநாசத்துல அங்க போயிட்டு அந்த கோயிலுக்கு பாத்தீங்ன்னா மூலிகை தண்ணி காப்பர் கலர்ல வருது அதுனால குளிச்சா நல்லது சொன்னாங்கன்னு செரி அதுவும் சிவன் கோயில் தான் செரி எல்லாரு மக்கள் எல்லாம் குளிச்சாங்க நாங்களும் போய் அப்டியே எல்லாரும் குளிச்சுட்டு அ துணிமாத்த அற இருந்துச்சு எங்களு லா மாத்திட்டு ட்ரஸ் பண்ணிட்டு போயிட்டு நிச்சேதம் பண்ணிட்டு வந்தோ எங்க பையனுக்கு அதனால அந்த ஊர் புது ஒரு அனுபவம் நாங்க போயிட்டு வந்தது அங்கலா போனதே இல்ல திருநெல்வேலி பாபனாச எல்லாம் போனதே இல்ல பையனோட தேவைய வச்சு நாங்க அது ஒரு அனுபவோ போயிட்டு வந்தோ
ம் ம்
ஒவ்வொரு ஊரா போயிட்டு வந்தோ தோழி இந்த ஒரு வருஷத்துல நறைய இன்னு சொல்ல முடியாதுல்லா நறைய இருக்குது அ அது ஞாபகத்துக்கு வல்ல நறைய ஊரு பேய்டு வந்தோ தோழி ஆ பழனி ப தங்கையோட பொண்ணு வந்து திருமணம் பேசி முடிக்க பழனிக்கு போனோ அங்க போயிட்டு அவுங்க வீட்டுக்கு போ பேய்ட்டு மாப்ள்ள வீட எல்லாம் பார்த்துட்டு கோயிலுக்கு போனோ கார்ல போனதுனால எல்லாம் கோயிலுக்கு பழனிக்கு போய்ட்டு மேல எல்லாம் போகல நேரம் இல்லன் சொல்லிட்டு பழனி அடிவாரத்துலயே போய் சாமிய கும்டுட்டு கொஞ்ச நேர நின்னு ஃபோட்டோ எல்லா எடுத்துட்டு போய் பஞ்சாமிர்த க டைல எல்லா வாங்கிட்டு கல்கண்டு இதெல்லாம் வாங்கிட்டு திருப்பியு வந்தோம் பேட்ரிகார் வச்சிருந்தாங்க இப்பலா முன்ன மாரி இல்ல தோழி மொதல்ல நடந்து எங்க இருந்தாலும் போகணும் மழ மேலே ஏறணும் இப்பல்லாம் பாத்தீங்கன்னா ரோப் பு காருன்னு வச்சிருக்காங்க பேட்ரி காருன்னு வச்சிருக்காங்க பரவால்ல நறைய ப்போ ம் நறையா ஆமா முடிஞ்சவுங்க முடியாதவுங்க மக்கள் எல்லாத்துக்குமே நல்ல சர்வீஸ் பண்றாங்க முன்னல்லா எங்க அப்பா நாங்கள கொழந்தையா இருக்க காலத்து தெல்லா நடக்கனு அவ்ளோ தூரோ பஸ்ஸ வுட்டு எறங்கி நடந்து போவோ இப்ப பரவால்ல நறைய முன்னேறி இருக்கு எல்லா ஊருலு கோவில்லா சாப்பாடு என்ன அன்னதானோ என்ன நறைய பரவால்ல என்னன்னா நாங்களா ரொம்ப நாளா ஆச்சு இந்த பழனி எல்லா போய்ட்டு அப்பா இருக்கேய்ல போனுது அதுக்கு அப்புறம் இப்பதான் இந்த தங்கை பொண்ணு திருமண விஷயமா பேச போய் தா போய் பாத்தோ அது வர வழில பாத்தீங்ன்னா பழனில இருந்து வர வழில கனகம்பட்டின் சொல்லிட் குப்ப சா சாமியாருன்னு சொல்றாங்க இன்னொ அழுக்கு மூட்ட சாமியாருன்னு சொல் சொல்லி கனகம்பட்டி அதுல வேண்டிடு நம்ம என்ன வேண்ட்றோ மோ வேண்டிட்டு அது நடந்திருச்சுனா அரிசி பை மூட்டையா வாங்கி குடுக் குறாங்க அன்னதானத்துக்கு சாப்பாடெல்லா அவ்ளோ ஏ தட்டு அத கழுவி சுத்தமா வக்கிறது அந்த சாப்பாடு உணவு டேஸ்ட்டா இருக்றது பாத்தீங்ன்னா அவுங்க வேண்டுதல் முடிச்சவுங்க எல்லா பாத்தீங்கன்னா மூட் மூட்ட மூட்டயா அரிசி வாய்ன்டு போய் குடுக்குறாங்க காய்கறி வாங்கி அது என்னான்னு நாங்க வெவரோ கேட்டப்ப சொன்னாங்க இந்த மாரி உங்களுக்கு ஏதாவது வேண்டுதல் இருந்தா நீங்க வேண்டிட் போங்க திருப்பி அது நடந்துருச்சுன்னா நீங்க வந்து இந்த மாரி அரிசி மூட்டையோ எதோ நீங்க வேண்டுனதுக்கு இந்த மாரி நா செய்யறேன்னு சொல்டு போனீங்கன்னா ஆ ஒரு ஆயிரம் பேரு அன்னதான சாப்டைல ஒங்களோடது அதுல போய் சேரு அதனால நீங்க அந்த மாரி வேண்டிக்கோங்ன்னாங்க நம்பவே முடியல தோழி நா போய்ட்டு அ ஏன் பொண் தங்கச்சி பொண்ணு மாப்ள வீடு பாக்கதா நாங்க போனது ஆனா போய்ட்டு நா திரும்ப வரையில எங்க பையே, நானு, எங்க தங்கச்சி எல்லா சகோதரி எல்லாந்தா போயிருந்தோ. நா ஏ பையனுக்கு திருமணத்த பத்தி சொல்லிருந்த வீட்டுக்காருக்கு பாக ப க நிறுவனத்துக்கெல்லா வேண்டிட்டு வந்தே. அப்ப ஏ பையெனுக் க்குதா நா மெயினா வேண்டுனே. இந் மாரி கல்யாணோ அவனுக்கு வந்து திருமணத்துக்கு பொண்ணு பாத்துகிட்டிருக்கோ. இது மாரி நல்ல பொண்ணா அமையணு. இன்னு ஒரு ரெண்டு மூணு மாசத்துல அந்த பையனுக்கு கல்யாணோ முடிஞ்சிச்சின்னா நா ஒரு மூட்டை அரிசி சிப்பம் வாங்கி கொண்டாந்து வக்கிறே. பையெனையே தூக்கிட் வர சொல்றேன்னு மேலுமே வேண்டிட் வந்தே தோழி. அதுக்கு தகுந்தாப்ல கரெட் இதுக்கா நாங்க போயிட்டு வந்தோ. நானு பொண்ணு பாத்துக்கிட்டே இருந்தே. குரு பெயர்ச்சி முடிஞ்சிது. டக்குன்னு ஒரு பொண்ணு வந்தது ஜாதகோ போய் பேசி முடிச்சிட்டு பாபநாசம் போய் பொண்ண பேசி முடிச்சிட் நிச்சயம் பண்ணிட்டே வந்துட் டேன் தோழி அதனால இப்ப நா பழனி போற வேலை இருக்கு கண்டிப்பா. அப்ப நா போகையில அந்த பையன கூட்டிகிட்டே போயிட்டு அந்த மூட்ட அரிசிய வாங்கி குடுத்துட்டு வரணும்னு இருக்கே தோழி. அது வந்து மத்தவங்க சொல்றது உண்ம, பொய் அப்டிங்கலய் எனக்கு அது நடந்திருச்சி. எனக்கு மனசு திருப்தி. அப்ப நம்ம வந்து வேண்டுனத செய்யணு இல்லையா?
ம் ம்
வேண்டுனது எனக்கு நடந்திருச்சி. அதே மாரி ஏ சகோதரி கூட வந்தவங்க பைய வந்து ஃபாரின் போறதுக்காக அவனுக்கு வந்து அவரு வந்திருந்தாரு. அப்ப வந்து விசா கெடைக்கல அப்ப ஏ தங்கச்சி வந்துட் எங்க அக்கா சொன்னாங்கன்னு சொல்லிட்டு ஏ தங்கச்சி தினோ வேண்டுனா இந்த மாரி எனக்கு ஒ கெடைக்கணு நா ரொம்ப நாளாச்சி வந்து. நா ஊருக்கு போனு அப்டின் சொல்லிட்டு வேண்டுனா. அடுத்து ஒரு ஒரு அரை நாள் கூட இல்ல. ஒரு ரெண்டு, மூணு மணி நேரத்துல எல்லா பாத் பாத்தீங்னா விசா அந்த தகவல் வந்துச்சி. ஒடனே ஒரு ரெண்டு நாள்ல கெளம்பிட்டாரு. அதனால எங்களுக்கு மனசு திருப்தி. அது யாரு நம்புறாங்களோ இல் லியோ அதுக்கு முன்னாடி வேல நடந்துட்டு இருந்திருக்லா. ப்ராசஸ் இருந்திருக்லா. முடிஞ்சிருக்லா. ஆனா நமக்கு மேல ஒரு சக்தி இருக்கு. கடவுள்னு ஒருத்தர் இருக்குறாரு. அவுங்க வந்து ஏதோ ஒரு வழி நடத்துறாங்க. நமக்கு அது மூலியமா நட நடந்திருக்கின்னு தா நம்ம நெனைச்சிக்கணு. அவங்க நம்பாதவங்களுக்கு ஒன்னு இல்ல. நம்ம நம்புறோ அவ்ளோதா. அதுக்காக நம்ம என்ன வேண்டு வேண்டுதல் பண்ணிருக்கோமோ அத செஞ்சிட்டு வந்துற வேண்டிதா. என்ன அந்த பக்கம் போனோம்னா அதுக்கு போகாம வரக்கூடாதுங்கறது மனசுல பதிஞ்சிட்சி போ அதனால நமக்கு இனிமே அடுத்து என்ன வேண்டுதோமோ நமக் க நீரு நம்மாறுக்கட்டு கணவருக்கா இருக்கட்டு பிள்ளைங்களுக்கா இருக்கட்டு அக்கா தங்கச்சியா இருக்கட்டு இவுங்க பிள்ளைங்களுக்கா இருக்கட்டு நம்ம இனிமே ஒரு வேண்டுதல வச்சுட்டு வர வேண்டிதா அதான் தோழி மனசுல வந்து எனக்கு முழு திருப்தி
ம் நானு ரொம்ப நாள திருப்பதி போணும்னு நெனைச்சிட்
அது தா ஆமா தோழி இன்ன வரைக்கும் போகவே இல்ல இன்ன வரைக்கும் போனதே இல்ல அது வந்து து அமையாதா அம் வந்து டக்குன்னு அமைஞ்சிச்சின்னா நிக்காதா உடனே கெளம்பிடுவாங்களாம் ஆனா எனக்கு இன்னோ அது அமையவே இல்ல என் கணவர் கூட ஒரு நாள் கூப்பிட்டாரு ஆனா எனக்கெல்லா இன்னு நா போடவே இல்ல தோழி
ரொம்ப நாளா எதிர்பாத்துக்கிட்டு இருக்கோம் அது என்னைக்கு நடக்குதோ தெரியல திருச்செந்தூர் கூட போயிட்டு வந்தோம் நாங்க ரொம்ப நல்லா இருந்துச்சி
போகணும் தோழி இந்த பையனுக்கு பொண்ணுக்கு கல்யாணம் வேல இருக்குது அவுங்க ரெண்டு பேர் கல்யாணத்து முடிச்சுட்டு அதுக்கப்புறோ ஃபிரியா நாங்க எங்க தகோதரிகளோட நா யாரு வராங்களோ இல்லையோ நாங்க மட்டு போ போலான்ருக்கோந் தோழி இனிமேல்தா அதெல்லாம் போய் இனிமே சுத்தி பாக்கணு நீமே என்னா எல்லா கம்மிய முடிஞ்சிச்சி
திருச்செந்தூர் திருப்பதி மருதமலை ஈசா கோயில்னு நெறைய வே இருக்குது எல்லா லைனா பாக்கணு ராமேஸ்வரங் கூட போ முடியில பாத்துக்கொ ங்களே ராமேஸ்வரங் கூட ஆசையா அது போயிருக்கீங்ளா தோழி நீங்க
அய்யியோ அதெல்லா அடிக்கடி போயிருக்கறேன் அது வந்து ஒரு நாலஞ்சு டைம் போயிருக் கேந்தோழி அது வந்து பெரிய பெரிய கத அதெல்லாம் போனதெல்லா சொன்னோனா பத்தி எல்லாம் ஆனா போயிருக்கோ நாங்களா அப்டின்னா சாப்பாடு கட்டிக்கிட்டு கால்ல ஆறு மணி ட்ரெயினு அதுல ஏறனும்னா புள்ளைங்க காலையிலயே சோறா அதும் புளி சோறாங்குங்க ஆனா அங்க போனா மட் ட்ரெயின்ல ஆறு மணிக்கு ஆறைக்கு எடுப்பான் திருச்சியில போற வழியிலே ஏழு மணிக்குலா ம்மா அந்த புளிசோறு எடு அப்டிங்குங்க என்னடா அது புளிசோறு காலையெல்லா சாப்பிறீங்க டிஃபன் சாப்புல புளி சோறுனா அது பாத்தீங்கன்னா அந்த டிராவல் அந்த ட்ரெயினுக்குதுக்கூ காலையிலயே இப்டி போகல குளிச்சுட்டு கெளம்பிடுதுங்களா அதுங்களுக்கு பசி வந்துரும் போல இருக்குது அதுங்க கேக்கறத பத்தோனா செரி நம்பளு சாப்டுவோன்னு ஏழு மணிக்கெல்லாம் ஒக்காந்து பொட்ன னத்த பிரிச்சி புளி சோற சாப்டுவோ நல்லா இருக்கும் தோழி அது வந்து ஒரு அனுபவோ தான் அது ரெண்டு மூணு டைம் புள்ளைங்களோட நாங்க போனதுனால சகோ தரி எல்லா சேர்ந்து போனதுனால திருப்பி அது போலான்னு இருக்கோ இப்ப ரெண்டு பேருக்குமே எங்களுக்கு திருமண வேல இருக்குறதுனால கொஞ்சோ அதுக்கு செலவினங்கள துன்னு இருக்குது பிள்ளைங்களூ எல்லா கட்டி குடுத்தாச்சு கொஞ்சம் புள்ளைங்கல்லாம் அதெல்லா வரணும் அசம்புள் ஆகணும் ஸ்கூலு அது இதுன்னு இருக்கிறனால இப்ப செரி இந்த கல்யாணத்துக்கு வர்றப்ப முடிஞ்சு கூட போலா அப்டின்ட்டு ஒரு பிளான்ல இருக்கோ பா ஆ பாக்கலாங் தோழி அதான் ஏதோ ஒரு ஐடியா இருக்குது பா அப்புறம் பாத்தீங்கன்னா ஒ சிங்கப்பூர் பயணம் ஒண்ணு இருக்கு குது சொல்லி வச்சிருக்கறோம் ப பிள்ளைங்க தங்கச்சி பிள்ளைங்கள்ட்ட அது ஒண்ணு சொல்லிக்கிட் ருக்காங்க அது எப்ப போறோன் தெர்ல அதுக்கு ஒரு வாய்ப்பு கெடைச்சருச்சுன்னா ஆ வாழ்க்கைல அதேதான் தோழி நேத்து கூட சொன்னேன் எங்க தங்கச்சி பொண்ணுகிட்ட அவுங்க வர்றதுக்குள்ள நீங்க வந்துருதுக்குள்ள எங்களுக்கு க அட்லீஸ்ட் ஒரு அ பத்து நாள் பாஞ்சி நாள் கூட வேணாம் பாப்பா ஒரு அஞ்சு நாளைக்காவுது இரு பாத்துட்டு சுத்தி நீ வரதுக்குல்ல மலேசியாவ ஒரு எட்டு பாத்துட்டு சிங்கப்பூர்
நா இப்பதா நெனக்கிறேன் தோழி போன தடவ என் பையன் போனா அவேன் கூடயாவது
பேயிட்டு வந்திருக்கலா அது வந்து இப்ப பொண்ணு கூட நா பொண்ணு